எப்டி இர்க்கீங்க சார் நல்லா இ
ஆ நல்லாருக்கே மேடம் நீங்க எப்டி மேடம் இருக்கீங்க
ம் சார் நீங்க என்னா சார் பண்றீங்க
ஆ சும்மாதா மேடம் இருக்கே சும்மா ஒன் புக்க ஒன்னு படிச்சு ட்டுருக்கே
அப்டிங்ளா சாப்ட்டீங்ளா சார்
ஆ சாப்ட்டாச்சு மேடம் நீங்க
ஒண்ணு இல்லிங்க் சார் து ஒர்க் போயிட்டுருக்கு அப்டே பொறுமியாதா சாப்புட்னு நம்மே எங்குளுக்ளா தண் எங்க சண்டே டைம்லா கால்ல சாப்பாடு மதிய ரெண்டு மணி அந் மாரிதா சார் ஆவுமே
ஆ
கம் முஸ்டு சாப்புறதுக்கே டைம் கர்ட்டா போயிடோ சார்
ம் புரியில்ல
நீங்க என்னா சாப்ட்டீங்க சார்
தோச மேடம் நா போயிட்டு இப்ப கடைல போயிட்டு சாப்ட்டு வந்தோ சண்டே ரு இல்லியா சண்டேக்கு மதியந்தா சாப் பட் செய்றாங்க
ஆ
கடையி போயிட்டு யாம் இது முட்ட தோச வாங்கி சாப்ட்டு வந்தோ மேடம் போயிட்டு நானு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போனோ ஒரு ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கோ தாண்டி போயிட்டு வந்தோ
அ ஆ
ஆ அத வெயில் வேற ஓவரா அடிக்குது மேடம் அந்த ஏரியா போனோ அந்த ஏரியா கொஞ்சோ நல்லா கூலிங்கா நல்லா பாசம் வஸ் எவ்ளோ இருக்கு
ஆ ஆ
பாக்குறதுக்கு இயற்கையா இருந்துது
ம்
அதல்லா இருந்துது கொஞ்ச நேரம் போயிட்டு அப்படியே மரத்தடியில உடக்காந்துட்டு உள்ள போனா நின் நெல் வல் நெல் வெ வயல்லா இருந்துச்சு
ம் ம் ம்
வயல் லா பாத்துட்டு அதுக்கப்றோ சுத்தி அங்கெல்லா இருக்றது சோளோ இதெல்லா பு சுத்தி பாத்தோ நல்லா இருந்துச்சி வயல்வெளி சவுக்க
நீங்க கிராம சைடா சார்
ஆமா மேடம் ஆமா மேடம் நல்லா இயற் எங்க சைடு இதுதா மேடம் இந்த நெல்லு வயலு எல்லாமே பெஸல்தா மேமா
அப்டிங்களா ச ஆ சரிங்க சரிங்க ஏங்க சீசன்ல பாத்தீங்கன்னா இந்த மாம் எங்க சைட்ல லா ஒண்ணு கெடையா சார் நா டவுன்ல இருக்றேன்றதுனால எங்க சைட்ல லா அவ்ளோ எந்த பெஷ்ஷல் எல்லா ஒண்ணு கெடையாதுங்க சார் வெயில் தா சார் நல்ல பெஷ்ஷல்
ஆஹ் ஆஹ் ஆஹ்
வெயில் வேணா வேணா சொல்லுங்க எங்க ஊர்ல
பெசிலிட்டிஸ் பெசிலிட்டிஸ் கெடைக்கு பெசிலிட்டிஸ் பா பக்கதுலே கெடைக்கு இல்லையாக ஒங்ளுக்கு
ஆ இருக்குங் சார் எங்க சுத்து எங் நாங்க இருக்ற சுத்தி பத்தி பாத்தீங்ன்னா இருக்றது எங்களுக் கெடைக்றது இந்த வெயில் டைம்ல அதிகமா கெடைக்றது பாத்தீங்ன்னா இந்த மாம்பழோ அது எங்கு கெடைக்காது எ எங்ளுக் சுத்தி இருக்கற ஊ அதுலந்து மாம்பழோ இந்த பெலா ந முந்தரி
ஆ ஆ
ஆ சார் அதிகம கெடைக்கொ ரெகுலர எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க அப்பதா கெடைக்கொ அதே மாரி
அப்றோ அந்த இது இல்ல அது உங்களுக்கு இல்ல அடிக்கடி நீங்க பேசும்போது வ ப்றோ ஒரே ட்ரைன் சவுண்டா கேக்குது என்னன் தெர்ல நம்ப ஷேஷன் பக்கத்துல இருக்கு
த்ல்ல சார் எங்க வீடு
ம் அதெல்லா உங்ளுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டி இல்லையா பக்கத்துலயே
எல்லாமே அந்த ஃபெசிலிட்டி வேறங் சார் ட்ரைன்னு பஸ் ஸ்டாண்டு அதெல்லா எங்களுக்
அததா சொல்ற அது ஒரு அது ஒரு ஃபெசிலிட்டி தா மேடம் அது நீங்க எது வந்தலு அ ஜஸ்ட் ஒரு ஒரு எங்கேயு வெளில போணு இங்கேந்து ஒரு சென்னை போறோ இல்லன்னா ஒரு கோயம்தூர் போறோ அந்த மாரி இருந்த
ஒ ரெண்டு ப்ப ஒரு பத்து நிம்ஷோ நடந்தா ரயில்வே டேஷ்ஷனு ஒரு அப்டியே ஒரு பத்த ரயிலு ஸே கொஞ்சம் தூரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போனா பழைய பஸ் அனு பொதுபஸ் அந்த மாதிரி இருக்கும் பிரெண்ட் பக்கத்து பக்கத்துலத எல்லாமே ஒண்ணு பிரச்சன கிடையாது அதுல்லாம் எங்களுக்கு பிரச்சன கிடையாதுங்க சார் நான் சொல்றது பாத்தீங்கன்னா நான் இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு சீசனுக்கு இ இந்த ஊர்ல இது இது கிடைக்கும் இப்பல்லாம் இ இப்ப மழப்ப பிரதேசம் எல்லாம் பாார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல இந்த பிளம்ஸ்ு கிடைக்கும் ஆ அந்த மாதிரி ப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃரெண்டா இந்த மாதிர சீஸ் எல்லாம் அதே மாதிரி நாவப்பழம் சொல்லறீங்களா அந்த இந்த சீசன்ா நல்லாவே கிடைக்கும் சார் அதெல்லா
இல்ல இப்ப உங்க சைடுல அது ஏர்போர்ட் ஏர்போர்ட் எலாம் இருக்குங்களா இ ரயில்வேஸ்டேஷன் மட்டுமா
ச ரயில்வே ஸ்டேஷன் மட்டுும் தான் சார்
ம் பட் எல்லா எல்லா ஏரியாக்கும் போற மாரி ரயில் இருக்கும்
ஆமாங்க சார் ரயில்வே ஸ்டேஷன் மெயின்னா ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல தான் சார் இருக்கு ஆ எல்லா ஊருக்குமே எந்த ஊருக்கு போ ால ரயில்வே ங்க எல்லாஊருக்குமேல்ல இங்கிருேெச்சலாம் ஊர்ல போயான் இறங்க ஊக்கு போனும் அப்படி அதல்லா கிடையாது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எந்த ஊருக்கு இந்த சென்னை பெங்ளூரு எந்த ஊரா இருந்தாலும் சரிங்க சார் போணும்னா ட்ரெயின்னு நீங்க புக் பண்ணி அழ அப்படிே இருக்கலா சில ஊர்லா பாத்தீங்கன்னா புடிச்சி பஸ் ப புடிச்ச வந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல எறங்கனு ட்ரெயின் புடிச்சி அப்படி போணும் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்ல ஆமா ச ஆமாங்க சார் ஆ ஹாஸ்பிடல்ல்லாம் பாத்தீகின்னா ஒன்னு பிரச்சனை கடையாது பக்கத் பக்கதல ஹாஸ்பிடல் உண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் உண்டு எங்களுதுல அதனனா அதுவும் பிரச்சனை இல்லாம அந்த மாதிரி பெஃபசிலிட்டி எல்லாம் இங்க குறைச்சல் கிடையாதுங்க சார் நல்லாவே உண்டு நான் சொன்னது வந்து பே சம்மந்தமா
ம் பரவாயில்ல பரவாயில்ல பட் எல்லாருக்கு எல்லாரு எல்லாரு எல்லாரு ஒன்னு
ம் பில்டிங் பில்டிங்கா கட்டி வெச் சு இருக்கிற மரோ செடி கொடி எல்லாத்தையு வெட்டி சாச்சுட்டு பில்டிங்க கட்டி வெச்சுட் வேரோ ஒன்னு எங்க ஊர்ல
அ அ
எடுக்குது
ம்‌ ம்
எங்க வீட்ல தேவலா சார் எங்க வீட்ல கொஞ்சோ மரோ இருக்கிறதுனால மரோ வேப்ப மரோ
மரோ இருக்குறதால கொஞ்சோ கூலிங்கா இருக்கு
ஆமாங் சார் ஆமாங் சார்
இதுல என்னென்ன மரோலா மேடம் இருக்கு இங்கே பணமரம் தென்னமரம் அந்த மாரி எது இருக்கா
பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு தென்ன மரோ இருக்கு ரெண்டு இதுப்பு என்னது வந்து வேப்பமரோ இருக்கு ஒரு சீத்தாப்பழ மரோ இருக்கு ரெண்டு கொய்யாகா மரோ அப்றோ ஒரு நாலஞ்சு வாழ மரங்க இப்பதா மாங்கா மரோ இன்னமு நாவப்ழோ மரமு அப்டி வழந்துனு வருதுங்க சார்
ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் வீட்டுக்கு தேவயான ஒரு சில
ஆமாங் சார் ஆமாங் சார் இப்பதா சீசன் கொய்யா கா சீசன் வருதுன்றதுனால இப்பதா பிஞ்சி காயே வெச்சிரு சொல்லுங்க சார் அந்த விஷயத்துல ஒண்ணு பிரச்சன இல்ல எங்குளுக்கு அப்டியே போயிட்டு இருக்கு என்ன ஒண்ணு இந்த அந்த சீசனுக்கு கெடைக்கிற பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா எங்குளுக் கெடைக்குறதுக்கு கொஞ்சோ நேரோ ஆகு போ என்னாலு தினமும் ஓட் தோரு இது வாங்றதுக்கு ரேட்டு அதிகமா இருக்கூ
உம் உம் உம்
கொஞ்சோ கஷ்டமாவு உங்க ஊர்லலா நல்லா
நம்ம ஊர்ல எல்லாமே கிடைக்கு மேடம் அது நம்ப கே பக்கத்துலேயே இந்த மாமரோ பலாமரோ முந்திரி காய்கறிகள் எல்லாமே வளக்கு பக்கத்துலே கிடச்சுடு ஒன்னு பிரச்
கடையாது உங்களுக்கு
எல்லாத்தையு வாய்ங்கலா அங்கியே
பரவால பரவாலிங் சார்
எது அந்த மாரி இப்ரச்சன வராது
உம்
மேக்சிமம் எல்லாமே இங்க கீர எல்லாமே பக்கத்து ஏரியால வேற எந்துள்ளைங்
டவுன்லளா மூவாயிரூவா மூவானரூ கஷ்டோ தா சார் ஏ கிராமத்துல வாழணுன் சொல்ற ஒரு மனசு கஷ்டோருந்தாலு ஒரு கொல்லிவலி சைடுல போயிட்டு உக்கான்னு இந்த வயல்வெளி சைடுல போய் உக்கான்னு கொஞ்சோ இந்த காத் து வாங்கறது மரத்துல உக்கான்னு நிம்மதிய அங்க பாடுது தூங்குறது அந்த ஆடு மாடுலா புச்சி இருக்ரதெல்லா ரொம்ப புடிக்கு சார் எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த டவுன்ல பாத்திகனா செவுத்து உள்ள வீட்டு உள்ளாரேயு அடைஞ்சே கிடக்கனு அத விட்ட வேலை போணோன அந்த வெளில போர்து நாங்க வர்றது அந்த மாரி இருக்கூ அதே கிராம்துல கால பறிக போவ மல்லாட்டு புடுங்க போவ நாத்து நாட போவ அந்த மாரிலா வேலைக்கு போவாங்க வருவாங்க அவங்களோட லைஃப்லா ரொம்ப ஜா அவங்களுக்கு கஷ்டோ கஷ்டோ இல்லல்லா சொல்ல மாட்டாங்க சார் அவங்களு ஆ நெறையவே கஷ்டோ இருக்கோ இருந்தாலு நம்மள விட அவங்க கொஞ்சோ இதா இருக்கற மாரி இருப்பாங்க ஃப்ரீயா இருக்கிற மாரி இருப்பா பிரச்சன இல்லாம
கரெட்டு தா மேம் கரெட்டு தா
உம் உம்
விடுங்க அதெல்லா பாத்துக்கலா அடுத்த அடுத் த எ ஜென்ரஷனுக்காச்சு நீங்கள் மாறிடுங்க டவுன்லேருந்து கிராம சைடுக்கு வர பாருங்க ஓகேங்களா
தனா போறந்தது வளந்தது எல்லாமே அப்பா ஓடும் மாமனார் ஓடும் பக்கத்து பக்கத்துல வச்சிருந்தா நாங்க எங்கெந்த ஜென்ரேஷன் கிராமத்துக்கு மாறது
உம்
அ ஒனொன்னு பாத்தீங்கன்னா இப்ப எஜிகேஷ் பிரச்சன அது பசங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டவுன்ல தா நல்லா போயிட்டு வர்றது சட்டுன்னு கொல்றதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டவுன்ல கொஞ்சோ ஈஸியா இருக்குற மாரி இருக்கோ
ச்சரிங்மா
அதெல்லாம் பொயிட்டே இருக்குங் சார் நீங்க என்னங் சார் ஒர்க்
அதுதான் இது கம்பர்ட்டு ஆமா மேடம் இது இப்ப ஹ் இதுல ஒரு ஆபிஸ் இருக்கு
அ
இங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி லயின்ல ஒரு ஆபிஸ் ஒண்ணு இருக்கு அதுல வந்து ஓப்னிங் போயிட்டு இருந்துச்சு அதுல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட் டெய்லி வந்து போய்டு தான் வந்துட்ருக்கோம் நாங்க ம் போய்ட் வந்துட்ருக்கோம் என்ன டிஸ்டன்ஸ் தான் கொஞ் லாங்கா இருக்கு பொயிட்டு வறத்துக்கு
ம் ம் ம்
அதான்
எத்தன வர்ஷமா ஒர்க்ப்
ஒன்னும் பிரச்சன இல்ல மேடம் அப்றம் போய் தான ஆகனும் வ்வோ போனும்னா போய் தானே ஆவ்னும் வேர என்னாப்
புரியலிங் சார்
ஒர்க் பண்ணுன்னா போய் தான் ஆகணும் வேற வழி இல்லல்லியா
இல்லைங் சார் எத்தன வர்ஷமா ஜாப் பொயிட் இருக்கீங்கன் கேட்டேன் சார்
போய் ஒரு எட்டு ஒம்பது வர்ஷம் ஆகுது மேடம் நான்
எட்டு ஒம்பது வர்ஷ்மா ஒர்க் போயிட்டு தான் மேரிடுங்ளா சார் நீங்க
இல்ல இல்ல இல்ல மேம் அது
அன்மேரிடுங்களா அன்மேரிடா இருந்தாலும் உங்ளுக்கும் அந்த டய் டைம் ஃரீனஸ்லாம் அதிக்மா கெடைக்காது இல்லைங் சார் நீங்க மன்ன ஒர்க் போறது வீட்டு
இல்ல அது ஒர்க் போற ஒர்க் ஒர்க் பொயிட்டு வரணும் இல்லையா அது அந்த டைம்க்கே அது காசுக்கிட்டாந்த ட்ராவல் டைம் அதிகமா இருக்கு இல்லையா அதனால எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரீனஸ் கிடையாது
ஆ இல்ல ஜென்ரல் ஸிப்ட் மாதிரி எதனா அந்த மாதிரி ஆபிஸ் ஒர்க்
பட் எல்லா எல்லா ஷிப்டுமே இருக்கு ஜென்ரல் இருக்கே நைட் ருக்கு நம்லுக்கு தேவையான ஷிஃப்ட் ல போலாம் பட் அவுங்க கம்பல்சரி வர்சொன்னாங்கனா அதுக்கு போயாகனும் இல்யா அதனால மேக்ஸ் நான் சீனியர் பர்சன் கேக்ரதால நம்ம கேக்குற ஸிஃப்டு வாங் அது ஒன்னும் பிரச்சன கிடையாது எந்த ஷிப்ட் போனா என்ன நம்ம ஒர்க் பாக்குற கரெக்டா முடிச்சுன்னா நம்மள எதும் பண்ண மாட்டாங்க நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பேட் ஹேபிட்டு இந்த மாதிரி எதும் இருக்காது
ம் ம் ம்
கரெக்ட்டா பண்ணிக்லா மேம்
புரியிது புரியுதுங்க ஒன்னு பிரச்சன இல்லாம ஜாப் போய்ட்டுருக்கு நீங்க நைட் ஷிஃப்
ஆமா ஆமா ஆமா மேடம் எது இஷ்யூ கெடையாது ஸ்மூத்தா போய்ட்ருக் சரிங்க மேடம் பாக்கலா
ஓகேங் சார் ஓகேங் சார் தேங்க்யூ சார் மா வா போலா